ஹலோ ஹாய் வணக்கம்
என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ஹலோ எனக்கு சவுண்டு கேக்கல உங்களுடைய வாய் கேக்குது சொல்லுங்க எப்படி இருக்
ஆ நல்லா இருக் கேன்
ஆ ஆ நல் லா இருக்கேன்
ஓ
ஆ சாப்ட்டேன் இப்ப நல்லாவே கேக் கேக்குது சாப்டாச்சி ம் என்ன பண்ணுறீங்க லீவ்வுல இருக்கிறீங்களா லீவா இல்லை வேலையா இல்லை கா காலேஜ் இருக்கா
செரி
ன்றி ஓகே கொஞ்சம் எனக்கு என்னவோ ரொம்ப தூரமா இருந்து பேசுற மாதிரி கேக்
இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு
இப்போ தான் கேக்குது ஓகே லீவ்வுல இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சு
ஆ போறேன் இங்கே பக்கத்துல ஏற நர ஆ வண்டி எடுத்து போ
ஓ சூப்பர் சூப்பர் நானே ஏலகிரி வந்திருக்கேங்க
ஓ சூப்பர் ஆ
ஆமா அ நா ங்கெல்லா அ ஏலகிரி போனப்ப அந்த போட்டிங்கு அதுக்கப்புறோ அந்த மேல முருகர் கோயிலு அப்புறோ பார்க்கு அதுக்கப்புறோ ஓ பார்க் இந்த மாரி எடம்தா போயிருக்கு ஆனால் இப்ப இன்னு நெறைய
ஆமா புது புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க நாங்க லாஸ்ட் டைம் அம்முறைல்லா போயிருந்தோ
ஒள கொஞ்சோ சவுண்டா பேசனா நல்லா இருக்கு
ம்
ஆ நா ஓ என்டரன்ஸ் பீஸ் எவ்வளவு
ஒ பேருக்கு
ஓ நல்லா இருக்கா
ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு
அ என்ன இருக்கு சும்மா சுத்தி பாக்குற மாரி இருக்க ஃபுட் ஸ்னாக்ஸ்ல்லா அவுங்களே
ஃபுட்டு இல்ல இல்ல ஒரு ஜூஸ் மட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க காம்ப்ளிமென்ட்ரியா உங்க வேற எதனா வேணும்னா அங்க வாங்கி சாப்ட்க்குணு
கிரீசன
ஆ ரீசனபல் பிரைஸ்தா
ஜூஸ்ன்னா என்ன மாறி ஜூஸ் குடுக்குறாங்க ஓ சேரி சேரி ச ச அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லா எடுக்கிறாங்களா
ஆ நா இப்போதைக்கு எதுவு வரல நம்ம வேணா போட்டோ சூட் எடுக்கலா நெறைய எடோ இருக்கு
அரண்மனனா எப்பிடி ஆனா அது திவி ஃபுல்லா குழிக்க முடியா சும்மா பாக்
இல்ல இல்ல குளிக்க முடியு எல்லா குளிக்கலா
குளிக்கலா அதுக்கு அமௌண்ட் கட்டணுமா
ஆமா
ஓ சேரி சேரி சேரி சின்ன பசங்க மட்டுதானா இல்ல பெரியவங்க கூட எப்டி அந்த அரண்மனைல குளி க்கிற ஃபீல் வருது
ஆமா பேலஸ் முன்னாடி இருக்குன்னா இப்ப எப்டி ஆ காம்பவுண்ட் சவுரு ஃபுல்லா உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு
ம் இல்ல அந்த அரண்மனைல அந்த ஸ்விம்மிங் பூல்ல பூ எல்லா போடுவாங்கல அந்த மாரி இருக்கான் கேக்குறே
இல்ல இல்ல அது மாரியல்லா இல்ல
தண்ணி மட்டு அப்டே
ம்
ம்
அந்த ஸ்விமிங் பூல்கு மேல நம்ம நடந்து போற மாரி கூட இருக்கு ஒரு பிரிட்ஜு மாரி கட்டிருப்பாங்க மேல மேல
மேல ஆ
ம்
பரவால்ல முன்னூறுபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கம்மின் நெனைக்கிறீங்ளா ஜாஸ்தின் நெனக்கிறீங்ளா சேர் சேர் சேர் பரவால்ல பரவால்ல அங்க லன்ச் எல்லா அங்கயே வாங்கலா வெஜ்ஜு தா இரு க்கு நான்வெஜ்
இல்ல நான்வெஜ்ஜு இருக்கு நம்ப கேட்டா தருவாங்க
பழங்காலத்து ஸ்டைல்ல இருக்கா இல்ல நம்
இல்ல இல்ல இப்போ இப்ப எப்டிருக் கோ அந்த மாரி தாருக்கு
ஆ அப்ப நம்ப வீ நம்ப ஹோட்டல்ல சாப்புர மாரிதா இரு க்கு ஒர் ஸ்பெஷ் ஷலா பழங்காலத்துல அந்த எல
இல்ல இல்ல அந்த மார்லா எதுவு இல்ல
நல்ல விஷ்யொ நல்ல விஷ்யொ வேற எது எதுவ வேற என்ன இருக்கு?
மேட இப்ப புதுசா ஒண்டர் வேல்டு சொல்லி தீம் பார்க் எல்லா கட்டிருக்காங்க அது நாங்க உன்னு போனது இல்ல
என்ட்ரென்ஸ் ஃபீஸ் ஜாஸ்தின் சொன்னாங்க தௌசண்ட் ரூபீஸ் னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்டா ஆனா அது ஜாஸ்தியா இல்ல கரெக்ட்டாங்களா அந்த அளவுக்கு உள்ள வொர்த் இருக்குங்களா ம் புரியுது புரியுது ஆ ஆமா ஆமா ஆமா அங்கே தான் வாட்டர் கேம்ஸ் இருக்கும் ட்ரை கேம்ஸ் அவ்ளோதான் வேற புதுசா எது இருக்காதுல்ல ம் அரண்மணை அதும் கிட்ட கிட்டயா தூர தூரமா
இல்ல தூரம் அரண்மனை ஏழகிரிலலிருந்து ஒரு அஞ்சி கிலோமீட்டர் உள்ள போனும்
ஓ ஆள் நடமாட்டம் இருக்கா இல்ல யார் இல்ல அது நிலாவூர் நிலாவூர் அந்த மாதிரி சொல்றாங்கள அது ஓ அதையும் தாண்டி அப்ப எதுதான் ஏலகிரியோ ல்ல லாஸ்ட் எண்ட் எது
அது ஒன்னோ தெரிலங்க
ம் இந்த அரண்மனை இருக்கற ஊரு
ஆ அது செரியா ஏரியா தெரியல என்ட்ரன்ஸ் ல இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்
சேர் சேர் சேர் நிலாவூர்லாம் போயிருக் கீங்களா
போயிருக்கேன் எங்கள்து அங்க தான் நெலம்லா இருக்
ஐ நெலம் சூப்பர் ம் ம் நல்ல விஷயம் நீங்க அங்க போனீங்கன்னா உங்க நெலத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்
ம் பண்ணலாம்
ம் பரவாயில்ல உங்களுக்கு அங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் நெலம் இருக்கறது ஒரு பெரிய விஷயம் தானே
ஆமா ஆமா
ஆமா ஆமா அது நீங்க நல்ல ஒரு நல்லா பயன்படுத்தணும் அதை நீங்க
ம்
ம் அரண்மனையில அரண்மனையில ரெண்டரை மணி நேரம் சுத்தி பாக்குற அளவுக்கு நறைய இருக்
ஆ இருக்கு இருக்கு நம்ம போட்டோ எடுக்கு றது டைம் போறதே தெரியாதுல்ல நாங்கல்லாம் நாங்க ஒரு அஞ்சு பேரு போயிருந்தோம் ஃபேமிலியா அஞ்சு பேர் சேர்ந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டோஸ் எடுத்தோம்
டோவா
ம்
ஆ
நறைய எடொ இருக்கு அந்த மாரி
ஓஹோ சந்தோஷொ ஆ அப்ப ஆனா உள்ள ஆளுங்களு இருக்காங்க வேல
ஆ இருக்குறாங்க எல்லாருமேஇரு ப்பாங்க
அவ்
நம்ம வேணுன்னாலு அங்க தங்கிக்லா
தங்கி
ஆ ட்வென்ட்டி டூ தௌசண்ட் ஒ ன் டேக்கு
அச்சோ
சாப்பாடு எல்லாமே அவுங்களே
காம்ப்ளிமென்ட்ரியா அமெளண்ட் அதுக்கு அமெளண்ட்டு பே பண்ணு ம் டொண்ட்டி டூ தெளசனா தங்குறதுக்கு ட்வெண்ட்டி டூ தௌசனா?
ஆமா ஆமா அந்த மாரி ரூம் இருக்கு சாப்பாடு இருக்கு
இப்ப நைட் ஆனா லைட் எரியுமா லைட்
ஆ கோ ஆ நல்லா எரியு கோல்டன் பேலஸ் மாரி மாறு
ம் புரிது புரிது கோல்டன் பேலஸ் மாரி இருக்கு
ம்
ம் அப்றோ உங்க வீட்ல கரண்ட்டல்லா இருக்கா?
ஆ இருக்கு நல்லாவே இருக்கு
நல்லாருக்கு நல்லா ருக்கு ஆ ஓ இது உங்களுக்கு ஓ நீங்க போனதுலயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போன டூரிஸ்ட் ஸ்பாட் எனக்கு ரொம்ப புடிக்கு மறக்கவே மு
லாஸ்ட்டு வீக்கு ஏலகிரி பேக்ஸ் ஸைடு ஏறியிருந்தோ
ஓ
அப்டி நாங்களாவே மல ஏறுனோ கொஞ்ச தூரம் போயிட் ஆமா கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புற எறங்கிட்டோ
போயிருப்பீங்க?
ம் ம் ம் அது சரியா ஹைட்டு
ம் பயமா இல்லயா அனிமல்ஸ் அந்த மாரி எது அப்றோம் உம் ஆனா பத்தரமா போயிட்டு வந்துட்டீங்க
பத்தரமா போய்ட்டு வந்துட்டோம்
புஃல்லும் ஏரல மூச்சு வாங்கதான் முடியலையா இல்ல என்ன
இல்ல அதுக்கு மேல ரிஸ்க் ஆயிடும்ல்ல அது நாங்க அப்படியே காட்டுவழிய அப்படியே ஏறனும்
ஆமா
அதனால இறங்கிட்டேன் பாதி தூரத்துலே
வண்டி எல்லாம் விட்டுட்டே போயிட்டீங்களா ஓ ஓ சரி செர் செர் இருந்தாங்களா ஜனங்க அது
இல்ல இல்ல நாங்க மட்டும்தான்
அச்சோ அது ஆனா சேஃப் இல்லல்ல நம பத்திரமா இருக்கணும்ல ஹம் அப்புறம் நீங்க ஏதாச்சு இந்த செஸ்ஸு அந்த மாதிரி ஏதாச்சு
செஸ்விளையாட தெரியும் ஆனா அவ்வளவுல்லாம் ஒண்ணும் தெரியாது
செஸ் வெளையாட்டு
பேசிக்கா தெரியாதா ஆஹ்
உம் வேற இன்டோர் கேம்ஸ்லாம் என்ன வெளையாடுவீங்க
இண்டோர் கேரம் போர்டு வெளையாடுவோம்
உம்
அப்புறம் லூடோ அந்த மாதிரி வெளா வெளாடுவோம் வீட்டுல எல்லாரும் வெளா இப்பதாம் புதுசா யுனோல்லாம் வந்தது இல்ல அதனால ஒன்னும் ஜாலியா இருக்கும் அதெல்லாம் விளையாடறது உம் உம் எல்லாரோடயும்
டைஸ் மாரி தானே ஏணில ஏறுறது அதேதா அப்புறோம் கொத்துச்சுன்னா கீழே டொய்னு இறங்கறது ஆமா ஆமா ஆமா நல்ல விஷயோம் செஸ் கிளாஸ்லா என்ன போனீங்களா எப்பிடி கத்துகிட்டீங்க
இல்ல அப்படியே நானே கத்துக்கிட்டதுதான்
இல்ல அது எப்டி ஓ யூ ட்யூப்ல பாத்து கத்துக்குட்டீங்க
ஆமா ஆமா
சேரி செரி செரி செரி சந்தோஷொ சந்தோஷொ அப்றோ நீங்க ஷாப்பிங்லா எப் எங்க போவீங்க ட்ரெஸ்
எங்க ஊர்ல அவ்ளல்லா ஒ
எல்லா வந்துட்டு சாப்படு ம் சேரி செரி செ எங்க எதா வெளியூர் போனீங்கனா அப்ப ட்ரெஸ் எடுத்துட் வந்துறது
ஆமா இப்ப கூட லாஸ்ட் வீக் சென்னை போயிருந்தோ
சேரி
அப்போ ஒரு ஜூடியோ ஜூடியோல வந் து ஒயிட்
ஒயிட் ஷர்ட் அதாவுது லைட் கிரீன் பாசக்ரீனா இல்ல எப்புடி
இல்ல பியூர் ஒயிட் ஷர்ட்டு பேன்ட்டு வந்து மில்ட்ரி கிரீன் கலர்ல
புரியிது புரியிது புரிது சில பேருக்கு ஒயிட் ஷர்ட்னா புடிக்கு சில பேருக்கு பிளாக்னா ரொம்ப ரொம்ப புடிக்கு உ உ உ‌ ஒயிட்டு பிடிக்கு பிளாக்கு ஒயிட்டு பிடிக்கு ஓகே ஆனா அழுக்கு பண்ணா தொவைக்கிறது ரொம்ப
நாந்தானெ தொவைக்கனு அதுனால அழுக்கு பண்ண மாட்டே
ஏ ரொம்ப நல்ல விஷ்யோ நல்லது நல்லது
ஓகே டைம் லெவன் மினிட்ஸ் ஆயிர்ச்சு ஓகே பாய் நெக்ஸ்
ம் பாக்லா பாக்லா ஆ ஓகே